ஹலோ என்ன பண்ணிட்டிருக்கீங்க
அதா ஒக்காந்துருக்கே பெருசு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சின்னததா மேச்சுட்டு ஒக்காந்துருக்கே
சமைச்சிட்டீங்ளா கால்லே சமையல் வேலைல்லா முடி
முடிஞ் முடிஞ்சு கால்லேயே சமைச்சாச்சு, நீ எப்டி இருக்க?
நல்லா இருக் க நீங்க எப்படி இருக்கீங்க? ஒடம்பு எப்படி இருக்கு? ஆமா எங்க வேல முடிஞ்சது நீங்க என்கிட்ட பேசுற
அதுக்கப்பற நா யா யார்டையுமே இன்னு பேசல பிள்ளைங்களே அதா கேட்டுட்டே இருக்குங்க என்னடி ஒரு ஃபோன் கூட இல்லாம இருக்க அப்டின்னு
ம், நானு தேடிட்ருக் கே ஏதாச்சு கெடச்சுதுனா சொல்றே நீங்களு கெடச்சா சொல்லுங்க
பாப்போ பாப்போ ஏதாவது வரு வரு நல்லதா ஈஸியா வந்தா பரவால்ல, அப்டில்லா சொல்ல கூடாது. செய்யும் தொழிலே
தெய்வம், ஏங் நீங்க பண்ணிட்ருக்கீங்ளா? நா லெஃப் ஓ விட்டுட்ட
அப்புடியா
எனக்கு சப்போட் ஆகல
ஓ அந்த ஃபார்மேட்டா
அ அஹா எனக்கு அது போ வேல எல்லா ஓக்கே தா எனக்கு லேப் சாப் சப்போர்ட் ஆகல பண்ணிட்ருக்கு போதே ஆஃப் ஆய்டுது ஒரு
நாந்தா ஜாயின் பண்ணவே இல்லையே அது ப்ரியா
ஆ திருப்பி மொதல்லிருந்து பண்ற மாரி இரு க்கு அந்த ஒரு ஸ்பீச் பண்ணுறதுக்கே ஒரு அப்ப டைம் எடுக் க்குது இலாஃப் ஃபாய்ட்டு ஆன் ஆகும்போது திருப்பி மொதல்லிருந்து ஸார்ட் பண்ற மாரி இருக்கா நம்ளு செட் ஆவுது லேப்டாப் அவ அவ்ளோ இதா இல்ல
ம் சிஸ் டம் சரியில்ல
அவுங்க ஏதோ நாம பண்ணிட்டு இருந்த வேல தையா நைய வரும்ன்னு சொன்னாங்க
உம்
ஆனா அது குடுப்பாங்களா குடுக்க மாட்ட ட்டாங்களா என்னன்ன தெர்ல கேட்டா கேட்கணு இந்த வாரோந்தா கேட்கணுன்ட்டு இருக்கே
சேரி சேரி நா வந்து ஜாயினே பண்ணல எனக்கு பேக் ஃபெயினா இருந்ததுல ஆ அதனாலநானு ஜாயினே பண்ணல சேரி வேறெதாவது ஈஸியா கெடச்சா பண்ணுவோம் சொல்லிட்டு வெயிட் பண்ணே
முழு நேரமு அப்புடியே உட்காந்துட்டே வேலை பாத்
ஆ நா இத வந்து நா வந்து சொன்னே ப்ரீண்ட்ஸ் கிட்ட அது வந்து நம் மா அசைய கூட முடியாது ஆடியோ மாரி வந்து வெளியில எங்கயு கேட்டுக்கிட்டே ஒர்க் பண்ணவு முடியாது ரொம்ப கஷ்டோ ஆஹ் டைப் பண்ண ஆனா இது பண்ண முடியாது சிஸ்டம்ல ஃபுல்லா நம்ம உட்ககார்ற மாதிரி இருக்கு கோ அவுங்க வந்து லைவ்ல செக் பண்றாங்களா இல்லையான்னு கூட தெரியாது
செக் பண்றாங்கக்கா அவுங்க நம்ம டைம் எந்த டைமுக்கு அப்டேட் பண்றோ அவுங்களுக் கு தெரியுது அதுல்லாம நம்ம இது வந்துட்டு டு வெளிநாட்டு ப்ராசஸ்தான து ஒரு பேஜிக்கு அவ ஒரு டாலர் வாங்குவா இல்லேன்னாலுமே செரிங்களா
ஏ இல்ல ஆக்சுவலா டாலரே வந்து ஸ் சிக்ஸு செவன் கிட்ட இருக்குன் நா கேள்விப்பட்டே
ஆஹ் நா சும்மா தோராயமா சொல்ற என்ன தா நம்ம கிட்ட புருடா விட்டாலுமே தோராயமா சொல்றே இல்லலாலு ஒரு டலர்னாச்சு வாங்கமாட்டானா ஒரு பேச்சுக்கு நம்ம கிட்ட ஒரு நாளைக்கி எற த்தம்பது பேஜி இருநூறு பேஜி பண்ண வச்சுக்கிட்டு வெறு பத்தாயிர ரூபாயாலே நிக்
இல்லையே அத விட எ எட்டாயிரத்தி ஐநூறுன்னு மாத்திட்டதா கேள்விப்பட்டே
பத் பத்துருவான்னு சொன்னாங்க எனக்கு நா சும் முடியாதுன்டே என்னால முடியாதுன்ட்டு உம்
பண்ணாங்களா அதுவு பத்தாதுக்கு து கன்பார்மா குடுக்குறேன்னு சொல்லலையா
க்கற சொன்னாப்புல கால் எடுக்கணுல்ல கன்பார்மே பண்ணாம நீங்க தா வேல பாக்குறீங்களா பாருங்க கன்பார்ம் பண்ணிக்கலா அப்புடின்னுட்ருக்காரு
உம் இப்ப சம்பளமே இல்லாம ஒன் மந்து யாரு சும்மாலே ல்லா பாத்து குடுப்பா ஆ அதா அந்த மேடம் வந்து சொல்லியிருக்காங்க ஒன் மந்த் து நீங் பண்ணிக்குடு ஐயோ இவே என்ன கத்திட்டே கா சும்மா மகிலு ரெண்டாவது
அ சேரி
கத்திக்கிட்டே இருக்கா அவே வெளாண்டுட்டுருக்கா இல்லைன்னா போனதா வந்து கேப்பா
மொபைலுக்கு வேனா விடுங்க இப்ப கத்துட்டு பரவால்ல யாரு என்ன சொன்னாங்களா
ஆ அந்த மேடம் சொல்லிருக்காங் க இந்த மாரி ஒன் மந்த் து மட்டு பாருங்க ஆ உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது ஆனாலும் பரவால்ல ஒன் மந்த் பாருங்க ஆ சேலரி தர்லன்னா இத வந்து நிப்பாட்டிக்கலா
இல்ல அப்ப போன மாசம் பத்து நாளோ பதினஞ்சு நாளோ பண்ணாங்களையா அதோட சேல் அதோட சம்பளம்
அதுதா என்னன் தெரில அதுவு அது அதுவு வந்து இன்னு கொடுக்கலைன் நெனைக்கிறே ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒன்ற மாச சேல்ரி வந்துரு
ஆ
ம்
ஒன்ற மாச சம்பளம் ஒரே வாட்டி போடுவானாக்கா இதுங்க ஏ இப்டி பண்ணுதுங்க ப
அப்பிடிதான் போடறதா சொன்னாரு அப்பிடின்னு சொல்லு
ஆமா அவர் ஸ்டாட்டிங்கே அதுதான்கா சொன்னாரு நானும் அந்த மீட் ட்டிங் அட்டன் பண்ணேன் ஸ்டாட்டிங்ல அப்பிடிதான் சொன்னாரு ஒன் இந்த மாச சம்பளம் நான் உங்களுக்கு ஜூலை மன்த்ல தரேன்னாரு ஆனா ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி ப்பிடி நான் உனக்கு ஃபிக்ஸடு சேல்ரி எவ்ளோனு நா சொல்றேன் அப்பிடின்னாரு அத அவரு சொன்னாரா சொல்லவே இல்ல
இல்ல அதுவும் தான் எ எ ஃபை ஹண்ட்ரட் தரேன்னு சொன்னாராமே
அ ஆ ம் சொல்வாங்க என் அந்த சம்பளத்துக்கு யாருக்கா வேல பாக்க முடியும் முடியோ ஏன்
அதான் எய்ட் ஃபைலாம் பத்தாது எல்லாருக்கும் கமிட்மெண்ட் ட் இருக்கு டென்னு கண்டிப்பா வேணும் ஏற்கனவே நாங்க டென் வாங்கிருந்தோம் அப் அப்பறம் எப்பிடி நீங்க கம்மியா வந்து கேட்டு எடுப்பீங்கென் சொல் சொல்லி எல்லாம் பயங்கரமா போர்க்களம் பண்ணிருக்கு
அவ் அவ்ங்க போர் களம் பண்ணாலுமே அந்த பத்துலதா வந்து நிப்பாங்க இதெல்லா பத்தே கம்மி இல்லனாலுமே நம்ப்ளுக்கு இருவதாலருந்து பதினெட்டாச்சும் குடுக்குணு
ம் அதா ஏ அதுனாலதா ஏய் அதுனாலதா அந்த ஒர்க் ஒர்க்க பத்தி லைட்டா தெரிஞ்சதுனாலதா நா என்ன பண்னேன்னா அ கேட்டே இந்த மாரி அந்த இது வாட்ஸ்அப்ல டீட்டெய்ல்ஸ் கேட்டாங்கல்ல
ஆமா
அந்த டீடெயில்ஸ்ல நா ட்வெண்ட்டி தௌசண் போட்டு தா நா அனுப்புனே
ட்டாயிரூவா போட்டுருந்தே எனக்கு தெரிஞ்சிடுச்சி அ
இதுக வந்து கூட எதிர்பாக்குதுங்க னு நெனைச்டாங்க போல ஆக்சுவலா அதுல ஹச்டடிஎம்எல் எல்லாமே கேட்ருந்தாங்க
ஆமா இது எச் டி எம் எல் கேட்டுர்ந்தாங்க லைசன்ஸ் கூட இவுங்களே இது பண்ட்டாங்க லைசன்ஸ் கேட்டுந்தாங்க மை அ ஐ மை குர சாப்டுது ரைசசு புது வர்ஷன்னு இப்ப ஒரு ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணுல வந்துச்சுல
ம்
அது இருக்குணுமா அது இருக்கணு அந்த லைசன்ஸ் எடுக்குணு நா ஆ அந்த லைசன்ஸே ஒரு மாசத்துக்கோ எவ்ளோவோ நாலாயிரூபாவோ மூணாயிரூபாவோ மூணு மாசத்துக்கு
ம்
ஆ அது எவ வாங்குவா
அஆக்சுலா அது வந்து டூப்ளிக் கேட்லா போட்டு தருவாங்களே சென்ட்ரு வச்சிருக்கோங்க யார்டயாது தெரிஞ்ச சர்வீஸ் சென்ட்ர்ல கேட்
அவுங்களே போட்டு குடுக்குறாங்கக்கா அவுங்கள எனக்கு போட்டு குடுத் த்துட்டாங்க ஃப்ரியாவே இல் ம் அது ப்ரெச்சன இல்ல ஆ சல் எனக்கு என்னன்னா லப்டாப் இஷ்யு இருக்குன்னே வச்சுக்கோங்கய ஆனாலுமே அந்த சம்பளத்துக்கு அவ்ளோ கம் அவ்ளோ ஒண்ணு ஒழைக்கணுன் நம்ம ஒழைப்ப போட்ணுன்ட்டு அவசியோ இல்ல ஒன்ற மாசத்துக் சம்பளமே வாங் காமா யார் யார் விட்
சொல்லு அதா நா நா சொல்ட்ட நீங்க வந்து கன்ஃபார்ம் ஆய் நீங்க சொல்லுங்க நா அதுக்கப்புறோ வந்து ஜாய்ன் பண்ணிக்கிட்ட
ம் அப்டி நீங்க பண்ணாலுமே திருப்பி உங்க ஒ டம்பு போயிடுங்கா
அது கண்டிப்பா நா ஆஸ்பித்திரிக்கு நா கொட்டிட்டு இருக்கே அது வந்து எனக்கே தெரிஞ்சிருச்சு இது சரிவராது னு அதனாலதா நா வந்து என்ன ஆனாலு பரவால்லன் ஃபஸ்ட்டு வந்து ஆ போட்டனே நா வல்ல இனிமே ஜாய்ன் வெளவிக்கிற அப்டின்னு சொல்லி அப்பவே அந்த ப்ராஜெக்ட்லே நா போ ட வெளில வந்துற்றே
ஆ
ஆ நா சுத்தமா முடியல நா ரொம்ப கஷ்டப்பட்டு தா உக்காந்து இருந்தே சுத்தமா முடியல சேரி ஒடம்பு சரியில கொஞ்சோ ஒடம்ப சரி பன்னா தா நம்ம ஏதாது வேல பாக் க முடியு இல்லென்னா அதுவு பாக்க முடியாதுனு சொல்லிட்டு ரெஸ்ட்டு ஆமா ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்துருவோன்ட்டு ரெஸ்ட் எடுத்
ம்
ரெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது அது எங்கட்டு வீட்டு வேல அதிகமாதா இருந்தது சொல்ல போனா
அது லீ ம்ச் லீவுல்ல ரெண்டு மாசோ நாம கரெக்டா முடியு போது நம்ளுக்கு பசங்களுக்கு லீவ்
கரெக்ட்டு அதுதா லீவு அந்த லீவுனால தா எனக்கு ரொ ரொம்ப ஒர்க்கு ஓவர்லோட் ஆயிடுச்சு
ஆமா
ஆனா எங்கேயு போக முடியல வர முடியல ஒண்ணுமேப் பண்ண முடியல
ம்
உம் உன் பைய என்ன பண்றா
ஸ்கூ ஆ ஸ்கூலுக்கு போயிட்டாங்கா காலையிலயே
அப்படியா எத்தனாவது படிக்கிறா யூ கே ஜி போர ரானா செரி செரி இதுக படிக்கிறதுக்குள்ள
நம்மள ஒரு வழி ஆக்கிடுதுங்க
பண்ணிருங்க போல அப்படிதா இருக்கு உம் சாப்ட்டியா
காலையிலயே அவங்க ஸ்கூல்ல இது தா குடுக்கணு அது தா குடுக்கணுஎழுதி குடுத்து ஒரு டைம் டேபிள் போட்டு குடுத்துருக்காங்க இன்னைக்கு வெஜிடேபிள்ஸ் சாதோ ஆமா இன்னைக் வெஜிடேபிள் சாதமூ குடு கோன் வந்தாங்க அது பண்ணி நாங்க கால்லே டிஃபனா அதே ஸ் சாப்டுட்டோ
செரி செரி ஆமா ஒரே வேலையா முடிஞ்சிரூல
ஆம்மா மதியானத்துக்கு கருவாடு ரசமு செஞ்சிருக்காங்க சாப் டுட்டு
அந்த மெனு லிஸ்ட்டு எனக்கு அனுப்றியா நானு கொஞ்சொ வித விதமா சமச்சு ஆமா இவங்க ஸ்கூல்லயு அனுப்புவாங்க ஆனா ஏ ஏ இவுங்க ஸ்கூல்லயு அனுப்புவாங்க ஆனா என்னமோ இப்ப அனுப்பல இன்னி இந்த தடவ இனிமேதா அனுப்புவாங்கன் நெனைக்கிறே ஆனா அதுபடி செய்ய முடில்ல இவுங்களா ரொம்ப கஷ்டமா குடுக்குறாங்க
இவுங்க ஈஸியா தா குடுக்றாங்க யூகேஜி தான் ன அதனால கொஞ்சொ ஈஸியாதா குடுக்றாங் ஆனா இவ்ரு எனக்கு அதுல்லா வேணா எனக்கு பன்னீர் போட்ட பிரிஞ்சு வேணு மஷ்ரூம் போட்ட பிரியாணி வேணுன் கேக
அது என்னவோ உண்ம சேரி எனக் கொஞ்சொ லேட் ஆயிர்ச்சு நா அப்றமா பண்றே
செரிக்கா
ஓகே பாய் ஒடம் பாத்துக்கோ
ஹ்ம் ஹ்ம் ஹ்ம்